எப்டி இருக்கீங்க
இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன ஆளயே பாக்க முடில ஏரியா சைடுலா ஏரியா சைடுலா வர்றது இல்லயா
வரேன்ப்பா டைம்ல அவ்ளோவா வர முடியல என்னால பசங்களா என்ன பண்றாங்க
அப்டியா லீவுட் ட்டாங்கல்லா வீட்ல தா இருக்காங்கப்பா நா சாப்பிட்டே நீங்க சாப்ட்டீங்களா
பசங்ளா
லாஸ்ட்டா உங்கள ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு வந்ததோட சரி வேற எங்கயு பாக்கல எப்டி இருக்கு ஒடம்புலா
பரவால்லப்பா நல்லாதா இருக்கு இப்ப ஹாஸ்பிடல் கையுமா தா சுத்திட்டு இருக்க ஆ சரி ஆயிச்சி சரி ஆயிச்சி இப்போ உங்களுக்கு ஹெல்த்ல்லா எப்டி பரவால்லயா ஆமா அம்மாக்குமே ஒடம்பு தா சரியில்ல பையனுக்கு ஒடம்பு சரியில்ல அதா அவனுக்குமே ஹாஸ்பிடல்லா போயிட்டு வந்தோ இப்ப பரவால்லாம இருக்கா
பரவால் ஆமா ஆமா அவனுக்கு ஒடம்பு சரியிலன்னு தா சொன்னாங்க
சமையல் வேலல்லா முடிஞ்சதா ஆ பரவால்லம்மா பரவால்ல
ஆ காலேல முடிச்சிட்டேன்ப்பா இவருக்கு சா முடிச்சிட்டே முடிச்சிட்டே இவருக்கு சாப்பாடு கட்டணு அதனால காலைலயே முடிச்சிட்டே உங்களுக்குதா ஸ்கூலுக்கு போற வேல இல்ல எல்லாத்தயு முடிச்சிட்டீங்க
ஆமா பசங்க பெரிய பசங்க ஆ ஆ பச பசங்க ஆயிட்டாங்கள
ஆமா உங்களுக்குதா அந்த கா ஆ அதனால நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க இன்னு நாங்க ஸ்கூல்லயே முடிக்கலயே
ஸ்கூல் முடிக்கணு இன்னு காலேஜ் வேல இருக்குது எவ்ளோ இருக்குது பாக்க வேண்டியது நீங்க
பா இப்ப அதா ஸ்டார்ட்டிங் காலேஜ் வேல பிளஸ் டூ எழுதிருக்காரல்ல
ஓ அப்டியா ஆ
ரிசல்ட் வர்ல இன்னு வந்த பிறகு காலேஜ் எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இதுதா சரியா இருக்கும் போலருக்கு இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கோ எங்க டூட்டிய
நானு இப்பதா ஸ்டாட் நா முடிச்சுட்டே முடிச் ட்டுட்டு இன்னு அவுங்க வேலைக்கெல்லா போக ஆரம்பிக்கணுல்ல
ஆமா
ஆமா ஏனா எதோ ஆச்சுப்பா எல்லா வேலயு முடிஞ்சுது கால்லயே மு
அப்படியா என்ன சமச்சீங்க
அ நேத்து மீன் கெழம்பு இருந்தது சூடு பண்ணி வெச்சிருக்கே இ பாவக்கா பொரியலு ரசோ மட்டு வெச்சே இப்ப
மீன் கொழம்புல கூட பாவக்காய யாருனா சாப்டுவாங்ளா
இல்ல பாவக்காய் இருந்ததுபா பழுக்கற மாரி இருந்தது சரி அதயே வேஸ்ட்டா போணு அது சாதத்துல கூட பெசஞ்சு சாப்பிட்டர்லா தனியா அப்டின்ட்டு செஞ்சு வெச்சிருக்கே
செரி செரி அதேதா நேத்து வெச்ச மீன் மீன் கொழம்புதா
சரிமா சரிமா
அப்புறோ வேலைக்கெல்லா எங்கயு போலியா
இல்லமா வேலைக்கெல்லா எங்கயு போல இனிமேதா எதாச்சு வீடு மாத்திட்டு வர்லா னு ப்ளான்
அப்படியா
ம் வீடு பாத்துண்டு இருக்க
எங்க எந்த சைடே பாக்குறீங்ளா
ஆமாப்பா நம்ம சைடுதா பாத்துட்டு எது இருந்தா சொல்லுங்க
செரி செரி எங்க வாடக வேணுமா லீசுக்கு வேணுமா
வாடக பாருங்க லீஸுக்கு பா வெலைக்கெல்லா இல்லப்பா வாடகைக்குதான் பாக்கற இப்பத்திக்கு தனி வீடா வேணு நா ஆய வெச்சிருக்க
சரி சரி நானு எங்கன்னா இருந்துச்சுன்னா சொல்ற உங்களுக்கு
கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்கப்பா
ஆனா தனி வீடு கெடைக்கிறதுதா கஷ்டமா இருக்குது இப்போ
ஆமா இந்தாலு இருக்கே கிட்ட அது இண்டுவிஜுவ லா சார்ந்தா கொஞ்சோ இதுவா இருக்கு
சேரி சேரி ட்ரை பண்ற
ட்ரை பண்ணுங்க எனக்கு கொஞ்சோ வீடு பாத்து சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாத யாருக்கு சொல்ல போற எங்க வீட்டு பக்கத்துல பரவாயில்லையா
ஃப்ரெண்டு கிட்ட அவகி பரவாயில்லப்பா ஆனா தனியா இருக்கணு ஆ நா அவகிட்டயு சொல்லிருந்தே ஃப்ரெண்டு கிட்டயு
ஆமா சொன்னாங்க சொல்லுங்ப்பா ஆனா வீடு பாக்கணுன்னு சொல்லல வீடு மாற போறீங்கன்னு சொன்னாங்க
அப்டியா
ஆமா அம்மாக்கு உடம்பு சரில பையனுக்கு உடம்பு சரில்ல அவங்கதான் சொன்னாங்க அதனால தான் எனக்கு தெரியும்
ஆஹ் ‌ஹா
அப்புறோம் வே வேலை வேலை எங்கையும் ட்ரை பண்ணலியா
ப்பா இல்லப்பா இன்னும் பண்ணல
வீட்டுல்லாம் மாற மாறிட்டு பிறகு பாருங்க
பாக்கணும் வீடு மாத்திட்டு அப்புறமாதான் எ அங்க வந்துட்டுதான் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணனும் வேல ஏதாவது புடவை போடுறதா ஏதாவது செய்யணும்
செரி செரி பையன் என்ன பண்றான்
பையன் இப்போதான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ப்பா அவன் இது ஈவென்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கா பெரியவன் சின்னவன்
சூப்பர் சூப்பர்
ஆமா
சரி சரி சரி சரிப்பா
அம்மாவும் ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுலதான் இருக்காங்க
வீட்லதாகிறாங்களா ம் செர் செரி ம் அப்புறோம் நீங்க நல்லா சமைப்பீங்களாமே ம் எனக்கு சொல்லி கொடுங்க
கண்டிப்பா சொல்லி தரேன் என்ன சமையல் தெரியன்னும் கண்டிப்பா சரிப்பா
எனக்கு ஊர்கா எப்படி ஊர்கா எப்டி போறதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு ஊர்க்கா ரொம்ப புடிக்கும் எனக்கு ஊர்க்க போட தெரியாது எனக்கு ஊர்க்கா போட தெரியாதுப்பா
ஆ
எனக்கு உக்கா போட தெரியாது சொன்னீங்க எதோ கேக்குது கேக்குது சொல்ல சொல்லுங்க எனக்கு ஊருக்கா போட தெரியாது
ஆ ஆ சொல்லித்தரேன்ப்பா என்ன ஊருக்கா போடணும் உங்களுக்கு மாங்கா வேணுமா நாத்தங்கா வேணுமா
மாங்கா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இப்போ மாங்கா சீசன்னா இருக்குல்ல
ம் ம்
மாங்கா போட்டுக்கலாம்
ம சின்ன சின்ன பீசஸ்சா கட் பண்ணிட்டு நல்லா குலுக்கி வச்சுரணும் வச்சுட்டு அதுக்கப் புறமா ஆ அது என்ன பண்ணும் வெயில்ல வச்சி வச்சி ஒரு த்ரீ டேஸ்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் குலுக் கி குலுக்கி அதுக்கு அப்புறமா மூணு நாள் கழிச்சி மூணு நாள் கழிச்சி வெந்தயம் கடுகு காஞ்ச மிளகாய் எல்லாம் எண்ணெய் இல்லாம வறுத்து மிக்ஸில போட்டு பொடி பண்ணி அதுல கொட்டிடணும்
காஞ்ச மிளகாவும் அதிலே போட்டுன்னும் ம்
ஆ காஞ்ச மிளகா பவுடர் பண்ணி போட்டால் நல்லாருக்கும் வெறும் மிளகாத்தூள் போடுறத விட
செர் செரிப்பா
ஆ அப்பதான் அது ஆந்திரா ஊருகா மாரி வரும் நல்லா
சரி சரி
ஆ நல்லெண்ணைய காய்ச்சி கடுகு அதெல்லாம் போட்டு தாள் சி பெருங்காயம் எல்லாம் வெயில்ல வச்சி வச்சி எடுத்தீங்கன்னா ஊறுக்கா கெடாது சூப்பரா
ரெசிபி கிடைச்சிச்சு எனக்கு மாங்காவும் நிறைய கிடைக்குத் இப்போ நான் நானு கடைல வாங்கிறத விட நம்மளா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ஊறுக்காதான் நிறைய ஓ தயிர் சாதத்துக்கு ஊறுக்கா கஞ்சிக்கு ஊறுகா எல்லாத்துக்கும் ஊறுக்காவ எடுக்கறாங்க நம்ம கடைல வாங் அப்படியா அதுவு அது எப்டி போடுறது
அ நார்த்தங்கா வந்து முழு காயே வேக வச்சிடணும் ப்பா முழுசாவே வேக வைக்கணும் அப்படியே தண்ணியில போட்டு முழுசா வேக வச்சுட்டோம்னா அந்த கசப்பு தன்மை வெளிய வந்துரும்
கசப்புத்தன்மை வெளியே வந்து ஆமா வெளியே வந்துரும் முழுசா வேக வை ஆனா அதுக்கப்புறம் அந்த தண்ணிய ஊத்திடனும் காய்ய ஆற வெச்சு வெயில்ல வச்சு போட்டு போ வெயில்ல வச்சு வெச்சி எடுக்கணும்
சரி சரி
நீ நம்ப தாளிச்சுக்கலாம் இல்ல அப்படியே வச்சுக்கலாமா
நம்ப டீ நம்ப இப்போ மாங்காக்கு சொன்ன மாரி தானா
மாம்மா இது வந்து வேக வைக்கணும் வேக வைக்கணும் முழுகாயே
அதான்ம்பா முழுக்காய வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மாங்காயிக்கு தாள்ச்ச மாரி
அதே மாதிரிதான் வெந்தியோ காக அந்த கடுகு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தாளிக்கனும் அதே ஸ்டெப்பு தான்
சரி சரி ஐயா எனக்கும் ஊறுகாப்போட தெரிஞ்சிச்சே
அந்த
சாப்பிட்டாங்கப்பா காலைல தோச சாப்பிட்டாங்க நீங்க என்ன செ
சரி சரிப்பா நான் தான் சொன்னேனே மீன் கொழம்பு நேத்து கொழம்பு
காலைல டிஃபன்
காலையில டிஃபனா பழைய சாப்பாடு தான் எல்லாம் சாப்டோம் தயிர் ஊத்தி காலையில டிஃபனே கிடையாது இனி
நைட்டு சாப்பாடு அப்படியே இருந்தது ஏன் வேஸ்ட் பண்ணோன்ட்டு தயிர் ஊத்தி
அதுக்கு மேல இன்னாப்ப வேணும் டிஃபனு அதான் இப்பதிக்கு அமிர்தம் நல்லா இருக்கு சாப்பிட்டாதான் உடம்பே
ஆம்மா
காயுற வெயிலுக்கு உடம்பு அப்படியே கூலிங்கா வச்சிருக்குது அது சாப்பிட்டாதான் சரி சரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க வீட்டு பக்கம் ஏரியா பக்
கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் நீங்களும் வாங்க
வரே வரே நானும் வீடு பார்த்துட்டு ஆஹ் சொல்றேன் எனக்கு ஆ அவ் அவங்க கால் பண்றாங்க நா பேசிட்டு ஒங்கள கூப்புறே
சரிமா சரி ஓகே